கேக்குதுங்க சார் வணக்கம் சார் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே வணக்கம் இன்று நம்ம வந்து வளர்ப்பு பிராணிகள் அப்படின்ற தலைப்ப பத்தி பேசலா
ஆஹா அருமையான தலைப்பு சார் பேசலாமே
நம்மளே நம்மள வீட்ல வந்து பிரணிகளாதா வாழ்த்தனாங்க பட் இது வந்து வளர்ப்பு பிராணிகள் விலங்குகளைப் பத்தி பேச
கண்டிப்பா கண்டிப்பா சார் பேசலா சார்
அதாவது வளர்ப்பு பிராணிகள்னு பாத்துக்கிட்டிங்கன்னா மனிதர்களின் வாழ்க்கையில ஒரு முக்கியமான எடத்த வந்து பெற்றுள்ளாங்க இப்ப பழங்காலம் முதல் மனிதர்கள் வந்து நெறைய விலங்குகள வந்து வளத்துருக்காங்க நாய்யி பூனை மாடு ஆடு முயல் கிளி குதிர இஷ்டத்துக்கு அல்ல நெறைய பிராணிகள நம்ம வளத்துருக்கோ இது வந்து இப்போ நா சொன்னதெல்லா வந்து பொதுவ வளர்க்கப்பட்ட ப்ராணிகள்
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த ம் ஆ வளர்க்கப்பட்ட ப்ராணிகள் இந்த வளர்ப்பு ப்ராணிகள்னு சொல் ங்க இல்லையா அது வந்து நமக்கு நெறைய வகையில உதவியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா மாரி நாய் வீட்டை காக்குது பூன வந்து எலிகள பிடித்து வீட்ட வந்து சு த்தமா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது மாடு நம்ம தெரிய சொல்லவே வேண்டா பால் குடுக்குது அந்த பால் தா வந்து அ மனிதனுடைய வாழ்க்கைக்கே ஒரு ஆதாரமா இருக்கு ஆடு கோழி அதெல்லா வந்து கிராமப்புற மக் களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப துணையா இருக்கு
கண்டிப்பா இப்போ நீங்க ஞாயித்துகெழம போனீங்கன்னா ஆடு கோழி தா ஃபுல்லா ஞாயித்துகெழம கசாப்பு கடையெல்லா ஃபுல்லா ஆடு கோழி தா இருக்கு சோ அதுல வந்து ஆடு கோழி வந்து கிராமப்புற மக்களுக்கு மட்டு இல்லாம நகர்புற மக் களுக்குமே வந்து இப்போ வர போக போக வாழ்வாதாரத்தில ஒரு அங்க அதுவாகதா மாறிடுச்சு எல்லா ஞாயித்துக்கெழமையு ஆடு மற்று கோழி இல்லாம நறைய பேருக்கு வந்து அசைவம் உன்னுபவர்களுக்கு மெயினா நவரவே நவராது
ஆமா ஆமா ஆமா
அதுக்கு அது போல வந்து நறைய பேர் வந்து நாயு பூனையு தன்னுடைய குடும்பத்துல ஒரு நபரா தா வந்து வளக்கறாங்க
கண்டிப்பா ம் அது வந்து நமக்கு மகிழ்ச்சி அன்ப வந்து ஆ ம் தருதுன்னே சொல்லலா அந்த மாரி வளக்கும் போது நம்ம குடும்ப உறுப்பினர்களா வளக்கும் போது நம்ம சோகமா இருக்கும் போது நம்மளையு அறி றியாம அதோட அதுகளோட நட்பு வந்து ஒரு மன அழுத்தத்த கொறைக்குது அதுகளுமே வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மாரியே நம்ம அப்படியே நம்ம கிட் கிட்டயே ஒக்காந்து நம்மள நக்கி குடுக்கறது அத மாரி நறைய ஆசையா நம்ம கிட் ட அப்படியே நம்ம பக்கத்திலேயே வந்து மு ட்டிகிட்டு உட்கார்றது இது மாரில்லா பண்ணும் போது நம்மளையு அறியாம அந்த மன அழுத்தம் நம்ம சோகமா இருக்கும்போது அந்த மன அழுத்தம் வந்து குறையுது இந்த முக்கியமா அந்த தனிமையில இருக்காங்க பாத்தீங்களா பேச்சலர்ஸ் வெளிநாட்டுல வேல செய்யறவங்க அதே மாரி வெளி எடங்கள்ல போயி தன்னுடைய குடும்பத்துக்காக ஒழைக்கிறவங்க அவங்களுக்கெல்லா இந்த வளர்ப்பு பாணி பிராணிகள் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலா அதாது அ இந்த நாயி பூன அதெல்லா பெரிய துணையாவே இருக்கு
கண்டிப்பாவே ஒரு நல்ல நண்பன் எதிர்பார்ப்பே இல்லாம நம்மளுக்கு வந்து எப்பவு நல்லதுதா அத நப்பனா தப்புனா கூட நம்மகிட்ட சொல்லிருவா அதே மாரி தப்புனா என்னன்னு சொல்ல முடியாது பிராணிக்கல்லா ஆனா பா எதிர்பார்ப்பே இல்லாம ஆத்மார்த்தமா பழகுற து அப்டின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வளர்ப்பு பிராணிகள் தா எப்பவுமே நம்மள வந்து தனிமைன்ற ஒரு பேச்சு மே எடோ இல்லாம வந்து இது வெச்சுக்கிறது வந்து வளர்ப்பு பிராணிகள்னால மட்டுந்தா முடியு நம்மளுடைய வாழ ஆ அதிக தாய்வு தாய் காட்ற அன்புக்கு இணையா அன்பு இல்லனாலு அவ ஓரளவு கம்பேர் பண்ற அளவு அன்ப வந்து இந்த வளப்பு பிராணிகள் காட்டும அப்பப்போ வந்து வெறி புடிக்கு அதெல்லா இருந்தாலுமே அவ அவ அவூங்க வந்து ஐந்தறிவு உள்ள ஜீவன் கள் நம்ம மேல இவ்ளோ அன்பா இருக்கா அப்டின்னு நம்ம நறைய தடவ வந்து வளப்பு பிராணிகள் வியப்படைய தா வெச்சிருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதோட இல்ல அந்த வளர்ப்பு பிராணிகள வளக்கறதுங்கிறது ஒரு பொறுப்பான செயலா அதாது அதுக்கு சரியா உணவு குடுக்கணு சும்மா பெருமைக்காக வாங்கி வச்சிட்டு இப்போ நறைய எடங்கள்ல எல்லாருமே ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க நாய் பூனைய குடும்ப அங்கத்தினர்களாகவே வளக்குறாங்க அது ஒரு பக்கோ இருந்தாலு பெருமைக்காக வளக்கறவங்களு ஒரு சிலர் இருக்காங்க அந்த மாரி வாங்கி வெச்சுட்டு இருந்த உணவு ஆ குடிநீர் அதுக்கப்றோ அதுக்கு பாதுகாப்பான ஒரு எடோ அப்றோ தேவையான மருத்துவ பராமரிப்பு அதெல்லா கண்டிப்பா குடுத் தே ஆகணு முக்கியமா அத ரொம்ப அன்பா நடத்தணு இந்த விலங்கு வதை அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க விலங்குகள துன்புறுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல் அதுக்கு உயிர் இருக்கு உணர்வுகள் இருக்கு அத முதல்ல நம்ம நம்ப நினைவுல கொள்ளணு
கண்டிப்பா இவ வந்து மெயினா வந்து அவ க க செரியான மருத்துவ பராமரிப்பு பண்ணனு இத வந்து வளக்குறது வந்து முக்கியமான அங்கம் அதுதா ஏன்னா இப்போ பாத்தீங்கனா நாய்க்கு பாத்தீங்கனா நீங்க வந்து ஆ வேக்சின் போட்ணு கரெக்டா பூனைக்குன்னா வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லா கரெக்டா௱போட்டு டேப்லெட்ஸ்லா கரெக்டா குடுக்கணு அதெல்லா இருக்கு சோ அந்த மாரி வந்து பாது நமக்கு அ அது அதுங்க இப்போ அஞ்சறிவு ஜீவன்கள் அதனால வர பிரச்சனைகள வந்து நம்ம தடுக்க முடியுன்ற பட்சத்துல நம்ம அத தடுக்கறதுக் தயாரான ஒரு வழியா முறையா இருக்கணு சோ அதனால வந்து அத பாதுகாப்பா வச்சிக்கறதுக்கு மருத்துவ பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அ அப்பற வந்து வளர்ப்பு பிராணிகள் வந்து கொழந்தைங்களுக் வந்து நல்ல பண்புகள வந்து கத்துத்தருகி தருது அன்பு கருணை பொறுப்பு ஒழுக் கும் நம்மளவுட ஒழுக்கமா இருக்கிற ஒரு ஜீவன்னா அது வளர்ப்பு பிராணிகள் தா எப்பவுமே நறைய விஷயத்துல நம்மள விட நல்ல நல்ல ஒழுக்கமாவே இருக்கு ஒரு பிராணிய வந்து நீங்க கவனித்துக் கொள்வதன் மூலமாதா மத்த உயிர்கள வந்து மத்த உயிர்கள்கிட்டயு தேர் ஈஸ் மனுஷங்களட்டயு வந்து நீங்க வந்து இரக்கமா இருக்கு இருக்கணு அப்டிங்கிற மனப்பான்மை வந்து நறைய உருவாகுது
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நீங்க சொல்லும்போது கொழந்தைங்களுக்கு நல்ல பண்புகள வளக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க இந்த வளர்ப்பு பிராணிகள் நீங்க சொல்லும் போது என்ன எனக்கு ஞாபகம் வருதுன்னா என் கொழந்த வந்து சின்ன வயசா இருக்கும் போது விளையாட போகும்போது நாங்க அந்த ஒரு நாய் ஒண்ணு இருந்தது எங்க வீட் ல அந்த நாயை நாங்க அ வீட்ல வச்சு வளக்கல்லா கூட இல்ல அ ரோட்ல தா இருக்கு அதுக்கு நாங்க சாதம் போடுவோ அப்பப்ப கூப்ட்டு வச்சு கொஞ்சுவோ அதுதா பண்ணுவோமே தவிர்த்து அது வந்து எவ்ளோ ஒரு அன்போட ஆசையோட நம்மள பா த்தாலே நம்மகிட்ட இப்டி மூஞ்சிய தூக்கிட்டு நின்னு மனுஷங்கள மாறியே பே அ நடந்துக்கறது என் பையன் விளையாட போகும்போது கூடவே போகு அது பாதுகாப்பா கூட போகுதாம்மா அப்டியே கூட போகு அவன் விளையாட்ற வரைக்கு தூரமா தள்ளி அதே இடத்துலயே உக்காந்துருக்கு அவன் விளையாடிட்டு வரும்போது அடுத்த தெருக்கு விளையாட போறான் வச்சுக்குங்க அது கூடவே கூட்டிட்டு போயிட்டு கூடவே கூட்டிட்டு வரு இத்தனைக்கு நாங்க வீட்ல எல்லா வச்சு இந்த வீட்டு அ நாய் வீட்ல வச்சு வளக்குறாங்க இல்லையா அந்த மாரி கூட வளக்கறது இல்ல வெறு சாதம் போடுவோ அவ்ளோதா அதுக்கு அப் டி இருக்கும்போது இந்த மாரி இருக்க முடியுமா நம்ம சொல்லி தராமலே இவ்ளோ ஒரு அன்பையு ஒரு நன்றி உணர்ச் சியு காட்ட முடியுமாங்கிறது நா கண்கூடா பார்த்த ஒரு விஷயம் அது ரொம்ப சிலிர்ப்ப ஏற்படுச்சு ஏற்படுத்துச்சு என் மனசுக்குள்ள
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப செரி வாயில்லா ஜீவன்கள் அப்டின்னு நம்ம அத அழைக்கிறோ ஆனா வாயில்லா ஜீவன்கள் வந்து நம்மக் கிட்ட வந்து அன்ப மட்டுமே எதிர்பாக்கு நம்ம ஒரு கொஞ்ச அன்பு குடுத்தா அது பல மடங்கு வந்து அன்ப திருப்பி் குடுக்குது நம்ம ஆறு அறிவு உள்ள ஜீவன் கள் வாய் இருக்குற ஜீவன்கள் நம்மளால அந்த அளவு அன்ப கரெக்டா குடுக்க முடியுமா குடுக்க முடியுமான்னா முடியு ஆனா நம்ம பண்ண றதில்ல ஆனா அந்த ஜீவன்கள் வந்து எல்லாமே நறைய ஜீவன்கள் வந்து வளர்ப்பு பிராணிகள் அப்டிங்கிற பட்சத்துல நமக்கு நறைய அன்ப குடுக்குது அதனால அவர் ற்ற வந்துப் பொறுப்பா நம்ம பராமரிச்சு பாத்துக்னு அதத் துன்புறுத்தலாங் கூடாது இஷ்டத்துக்கு நா அடிக்கிறது ஒதைக்கிறது கல்லத் தூக்கி எரியர்து இந்தக் கதையெல்லாம் பண்ணவே கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம அந்த வளர்ப்புப் பிராணிகள்லா இப்போ அ எப்டி இக்மேக் கூடவே வந்து நம்மக் கூடவே உக்காந்து நம்ம சோபால உக்காந்துக்றோன் வச்சுக்கங்ளே அதுவு வந்து சோபால உக்காந்துக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்ளுக்கு எதாவ்து சாப்டக் குடுக்றோன் வச்சுகங்ளே அதுவு ஒரு பிள்ள மாதிரியே அப் அப்டியே நம்ம கிட்ட பழகி ஆத்மார்த்தமா பழகி அதுவு சாப்ட குடு அப்டின் சொல்லி கேக்கு நம்ம எங்கியாவது விட்டுட்டுப் போனா அதப் அப்டியே சோகமா நம்ள பாக்கு அந்த உணர்வுகள் ல்லாமே நம்ப மன அழுத்தத்த கொறைக்கிது நமக்கு நம்ம அ எவ்ளவு அன்பா ஒருப் பழகுது ஒரு ஐந்தறிவு ஜீவன் வந்து எப்டி நம்ம கிட்ட நமக்கு ஈக்குவலா நம்மள விட அதிகமாவே அன்பக் குடுக்குது அப்டிங்கறது தெரியச்சு இறைவனோடப் படைப்ப பாத்து நம்ம ஆச்சரியப்படாம இருக்க முடியறதே இல்ல அவ்ளவு அருமையா இருக்கு இந்த வளர்ப்புப் பிராணிகள்லா
கண்டிப்பாவே இல்ல இல்ல நானு இத ஒத்துக்கற கண்டிப்பா அ அழகுப் பிராணிகள் வந்து நம்ம அதா நா எப்பயே திருப்பி திருப்பி அதா சொல்லிட்ருக்கே மனிதர்கள் காற்ற அன்ப விட வளர்ப்புப் பிராணிகள் வந்து க அறையவே அன்ப அ காட்ற காட்டுது எப்பவுமே அதுதா நானு சொல்லுவே அது மட்டு இல்ல வளர்ப்பு பிராணிகள்ட்ட வந்து ஒரு அ இது முக்கியமான விஷ்யோ நா என்னப் பண்ணனா அது நம் அதோடைய உரிமையாளருக்கு வந்து துரோகமே செய்யாது
ம்
எப்பவுமே நல்லது மட்டுந்தா நெனைக்கு நம்ம ம மனிதர் மனிதர்கள் கூட வந்து விஷ்வாச் இல்லாம இருப்போ ஆனா ஒரு நாய் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாய் எடுத்துக்ட்டீங்னா நாய் எப்பவுமே நன்றி மறக்காது
ம் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
வாழ்க்கைல நெறையப் படிப்பினைகள வந்து இந்த வளர்ப்புப் பிராணிகள்ட்டேந்து நீங்க பாத்து கத்து எக்கச்சக்கமா இருக்கு அன்பு காட்டுலறது பொறாமப்படாம இருக்கறது க க கருணை இருக்கறது பகிர்ந்து உண்றது இப்ப காக்கா எடுத்துக்கிட்டீங்னா வந்து அது வந்து அ உணவு வக்கிறீங்கன்னா அதுக்கு அது வந்து காக்கா என்று ஒலி எழுப்பி மத்தக் காக்கா சக காக்காய்களையும் குப்பே அழைத்து பிறகு சேர்ந்து உண்ணும் நம்ம வந்து நம்ம கைலபிச் க்கேட் குடுத்த நம்ம மட்டுந்தா சாப்டுவோ மத்தவுங்களுக் குடுக்க மாட்டா அடப் போடான் சொல்லுவோ அது ஆனா அப்டி கெடையாது அதுமா வந்து பகிர்ந்துன்ற அ அ குணத்த வந்து நமக்கு கத்து குடுக்குது அது ஆறறிவு ஜீவன்தா அறிவு மட்டுந்தா ஆறறிவேத் தவிர மத்த எர ஆனாப் பண்றதெல்லா வந்து ஆ நம்ம அ ஐந்தறிவேத்தவிரப் பண்றதெல்லாம் பத் தீங்கனா ஆறறிவு மனிதர்கள விட நல்ல பெட்டராவேப் பண்ணுதுங்க அந்த வளர்ப்புப் பிராணிகள் எல்லா
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது அவ்வளவு உண்மதா அதனாலதா நம்ம வந்து அந்தப் பிராணிகள பாக்கும் போதே நமக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் ஒரு விளக்கவே முடியாத ஒரு சந்தோஷோ ஏற்படுது அந்த சந்தோஷத்த வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது இப்போ அ இப்பெல்லா என்ன பண்றாங்கன்னா நல்லதாம் அ அதாவது இப் இப்ப ஃபிளைட்ல எல்லா போறாங்க நம்ம இங்க இந்தியா நாட்டுல அ நம்ம எடத்துல வந்து ஒரு நாய வளக்கறாங்க பூனைய வளக்கறாங்கன்னா அத பிரியறதுக்கு மனசு இல்லாம இப்ப வெளிநாடுகளுக்கு போறாங்கன்னா ஃபிளைட்ல லட்சக்கணக்குல பணோ செலவழிச்சு அதையு கூட கூட்டிட்டு போறாங்க அந்த அளவுக் கு மனித நேயமு வளந்துருக்கு அப்டின்னுதா சொல்னு அப்டின்னா அது இவ்ளோ ஈக்குவலா அன்பு குடுத்துருக்கு அப்டிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க
கண்டிப்பா ஒரு உரிமையாளரா வந்து ஒரு நாய் காப்பாத்துது பதிலுக்கு நீங்க அத ஃபிளைட்ல கூட கூப்ட்டு போ மாட்டீங்ளா ஓ உயிரே பாத்தன்ற பட்சத்தில்ல பணோ என்ன பெரிய விஷயமா அப்டித்தா எல்லா நெனைக்க க்கிறாங்க இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஆக இந்த வளர்ப்பு பிராணிகள் மூலமா நம்ம மன அழுத்தோ கொறையுது நம்ளோட ஆ நம்மளையு அறியாம ஒரு சந்தோஷோ ஒன்னு உருவாகுது அதனால அந்த வளர்ப்பு பிராணிகள நம்ம நல்லா பாத்துக்கணு ஆ அதுக்கு குடுக்க வேண்டிய உணவ கரெக்டா குடுக்கணு குடிநீர் அதுக்கு ஏற் வேண்டிய பாதுகாப்ப குடுக்கணு தேவையான சமயத்துல வேக்சின் போட் ட்டு அத நல்லா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடம ஆ நன்றி சார் இதோட இந்த உரையாடல முடிச்சுக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி